ஹலோ
கேக்குதா
ம் கேக்குது சொல்லு
எக்ஸாமோட ரிசல்ட் எல்லா வந்துருச்சா
போ வந்துருச்சு அது வந்து மூணு வாரத்துக்கு மேலாச்சு
சொல்லவே இல்ல
சொன்னல்லே அன்னக்கி உன்ட்ட சொல்லலியா
ஏன்ட்ட சொல்லல பாஸ் ஆயிருப்பியா இல்ல ஃபர்ஸ்டு இதுலேயே அரியர்ல்லா இருந்துச்சுல்ல அதனாலதா கேட்டே
நீ தேவ இல்லாம பேசாத அத நா எப்பவோ இது பண்ட்டே
என்ன பண்ணிட்ட
நா செகண்டு செமஸ்டர்லயே நா அது வந்து கிளியர் பண்ணிட்டே அதயே
சரி சரி அதுனா அரியர் வச்சது ஒரு இது தான
சரி பா பா நீ பேசு நான்லா பண்ணிட்டேன்னு சொல்லிட்டே
நா எதுமே சொல்லலியே இப்ப தப்பா எதுமே நா சொல்லல
எடிஸே
சாப்ட்டாச்சா
ம் சாப்ட்ட
செரி செரி
இந்த சொங்கி போலயா
இல்ல இல்ல எங்க்யு போல
வீட்லதானா இன்னைக்கி
அதா ஓங்கூட பேசுறன்ல
சேரி சேர்
என்ன ஏ இப்டி பண்ண அன்னைக் ஏன் நேர்ல வந்து எங்கூட பேசவே இல்ல
அ
அன்னைக் நேர்ல வந்தப்புலா ஏன் ஏங்கூட பேசவே இல்ல
அது கோவத்துல பேஸ்ல
கோவத்துலனா பேசாம இருப்பியா
ஆமா நீயுந்தா பேசாம இருந்த நீயுந்தான பேசாம இருந்த
நா ஃபோன்ல ஃபோன்ல பேசற்து பண்றது நா சொல்லல நேர்லதா நா கேக்குறே
நீ ஃபோன்ல பண்ணததா நா நேர்ல பண்ண
அதுக்குன் மூணு தடவுமா அன்னைக்கு ஓன் வீட்டுக்கு வந்தனா
ஆமா
அன்னைக் பேசுனியா
அன்னைக்கி சேரி ஆ சேரி ம் அன்னைக் பேஸ்ல ஆமா ஆ அன்னைக் பேஸ்ல
ஆனா நா வந்து அதுதுன் எதோன் சொன்ன அப்போ
ம் சேரி நான் தா சொல்ட்டனே ஆமா நீ சொன்ன நான் தா பேஸ்ல அப்டின் சொல்ட்டன்ல ஆனா நீ அதுஇதுன் சொன்ன ஆனா என்ட்ட வந்து எதுமே பேஸ்லே அப்ப நீ ஏ ன்ட்ட வந்து எதுமே பேஸ்லியே
ஓன்ட்ட வந்து எதுமே நா பேஸ்லியா
ஆ ஹா என்ட்ட வந்து நீ என்ன பேசுன நீ என்ன பத்தி யார்கிட்டுயோ பேசுன நா அத ஆமா ஆ நானே சொல்ட்ட ஆமா நீ பேஸ்ன அப்டின் நானே சொல்ட்டன்ல
ஆ அப்போ இது கல்யாண்த்துலலா அந்த ரிசப்ஷன்லலா
அது நீதா வந்து பேஸ்ன நா பேஸ்ல
ஒன்னுல்ல சும்மா கேட்ட அவுளதா
விட்டு விட்டு கேக்குது
ஒன்னுல்ல சும்மா கேட்ட
நீதா ஃபோன்ல பேசவே இல்ல நா
ஃபோன்ல பேசாதத விட்ரு அது நேர்ல வந்து நா கேட்டத நா சொல்ற அன்னைக்கு நா வீட்ல வந்து விடம் போது நா பேஸ்னாலதான நீ பேஸ்ன இல்லனா நீ எங்க பேசிர்ப்ப
ஆமா நா உன்ட்ட ஃபோன்ல ஒரு டைம் கேட்டன் பேசாம இருக்க அப்பில்லா கேக்கும்போது நீதா
அப்போ வந்து
நீ அப்ப சேரி நீ அதுதா ஆமா நா அதுக்கப்பியே ஆமான் சொல்ட்ட நீ பேஸ்லெனா பேசிருக்க மாட்டோ ஏய் நா பேசும்போது நீ என்ன பேஸ்ன அதுதா நா கேக்குற நா பேஸ்ன நா வந்து பேஸ்
நீ அந்த ரெண்டு நாள் நீ கேட்ட மெசேஜுல கேட்ட அப்டிங்கறது திரும் திரும்ப சொல்லாத
ஆமா அப்ப நா வந்து உன்ட்ட கேட்ட நா உன்ட்ட பேஸ்னுன்தான நா அப்பு கேட்ட ஆ
சேரி உடு
உங்கம்மா எங்க
எங்கம்மா வேலைக்கு போயிட்டாங்க எங்க அப்பாவு வேலைக்கு போயிட்டாரு தங்கச்சி தூங்கிட்டு இருக்கா
தங்கச்சி தூங்கிட்டேதா இருப்பாளா
அவ என்ன பண்ண ஒனக்கு என்ன இப்டி எதுக்கு கேக்குற
ஏ என்ன எனக்குந்தானா தங்கச்சி அனால தான கேக்குறே
அப்டியா
ம் அவளுக்கெப்ப காலேஜுன்னு சொல்ட்டாங்ளா
ஆ காலேஜ்ல எப்பன் சொல்லிட்டாங்க ஆல்ரெடி அவ ரெண்டு நாள் மூண் நாள் போயிட்டு வந்துட்டாளே இன்னைக்கு அவளுக்கு ஒடம்பு சரில்ல அதுனால தூங்கிட்ருக்கா
சேரி சேரி
காலேஜெல்லா தொறஞ்சிருச்சு எப்பவோ
ம் ம்
அவளுக்கு போயிட்டு வர்றது சேர மாட்டேக்குது
ம் ம் அப்ப இனி எப்டி போவா ரெண்டு நாளைக்கு போயிட்டு வந்து படுத்துட்டா
அதா என்னன்னு தெர்ல ஏதாவ்து அவளுக்கு தனியா ஏரோபிளேன் புக் பண்லான்ருக்கோ இல்லல்ல ஏதாவது பண்ணுவோ நாங்க
சேர் பண்ணுங் பண்ணுங் ஏரோபிளேன் வச்சு கொடுப்பீங்ளா
என்ன வேணா வச்சு குடுப்போ நாங்க
சேரி சேரி வச்சுக்கோங்க உடம்பு சரிலன்னா காய்ச்சலா
இல்ல ஒரு மார் டஸ்ட் அலர்ஜி மாதிரி ஆயிடுச்சு
ஹோம் சிக்கா
இல்ல இல்ல அதெல்லாம் எதுவும் இல்ல நீ தேவ இல்லாம எல்லாம் பேசாத ரொம்ப டஸ்ட் அலர்ஜி மாதிரி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஹோம் சிக்கா அப்படி இப்படின்லா எதுக்கு கேக்குற
நா சேரி இப்ப காலேஜுக்கு புதுசா போனாலும் ஒத்துக்கல அதனால கேட்டேன்
ஏன் நீங்க என்ன பொறந்தலந்து காலேஜுக்கு போயிட்டு தா வந்துட்டு இருந்தீங்களா
நீ தேவை இல்லாம பேசாது என்ன அவளை பத்தி கேட்டா நீ அவள பத்தி மட்டும் பேசு இல்ல போனதில்லை எங்க வீட்லல்லா யாரும் போனதில்ல
அதுதா கேக்குறே இப்டி போகாமயே இவ்ளோ இதா பேசுற
தங்கச்சி பத்தி பேசுனா நீ அவள பத்தி மட்டு பேசு
எ தங்கச்சிய பத்தி பேசுனா நா என்ன வேணா நா பண்ணுவே
அவளுக்கு ஒடம்பு சேர்லனு தான கேட்டே
அவளுக்கு ஒடம்பு சரில்ல நாங்க காசு கொடுத்து அவள ஹாஸ்பட்டலுக் கூட்டிட்டு போய் நாங்க பாக்குறோ எதுக்கு சும்மா வந்து வந்து என்னாச்சு ஒடம்பு சரில எதுக்கு கேக்குறீங்க
வெளிநாட்டுல படிக்கவைங்க என்னமோ பண்ணுங்க அவளுக்கு உடம்பு சரியில்லன்னு தான கேட்டே
ஏன் தங்கச்சி வந்து ஒரு நீட்டா எல்லாமே இருப்பா
சேரி நாங்க நீட்டா இருக்க மாட்டோம் போதும்
அப்படி நான் சொல்ல வரல அது உங்களோட இது
ம் நான் காலேஜிக்கு போனதில்ல காலேஜே பாத்ததில்ல யாரும் எங்க குடும்பத்துல
ஓ சரி சரி அதனால தான் ஒரு மாரி பேசுனீங்க
ம் அதனால உன் தங்கச்சி காலேஜுக் போயிட்டா சொல்லும்போது கொஞ்ச புதுசா இருந்துச்சா அதுனால கேட்டே
இல்ல நானு வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் தா இப்ப ஏ தங்கச்சி
ம் சேர் சேர் சேர் ம் சேரி எங்க வீட்டு ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இருக்காங்க சரியா
சேரி சேரி அதா அந்த பொண்ணு தான
ம் நானு ஃபஸ்ட் கிளாஸ் நானு ஃபஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கே
அதானா அரியர் வச்சிருந்தீங்க
ஃபர்ஸ்ட்டு க்ளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கனா இல்லையா
வச்சிர்ந்தீங்களா இல்லையா
அது வித்தே பண்ணியாச்சுன்னு சொல்லியாச்சுங்க இனி அத பத்தி பேசி
வெச்சிருந்தீங்களா இல்லையா
ஆமா இப்ப என்ன பண்லா
அது வச்சது வச்சது தா ஆனா இது வரைக்கும் படிக்காமயே பாஸ் ஆனது நான் தான
அது ஒரு கால் காலேஜ்ல கரெக்ஷனே பண்ண மாட்டாங்க ஃபஸ்டு ம் கரெக்க்ஷன் பண்ணாமே மார்க் அப்பா அப்புறம்மா எப்டியு மார்க்சீட்டு குடுப்பா யாரு
என் ஃபிரெண்டு அரியர்லா வாங்கிருக்காலே கரெக்ஷனே பண்ணாம ஏ அரியர் வரணு
இப்ப காலேஜ்ல கரெக்சனே பண்லல அவங்க கரெக்சன் பண்ணாம தானே ரெண்டு வாரத்துலயே மார்க் ஷீட் குடுத்தாங்க கடஸ் கரெக்ஷன் பண்ணாமதான கடைசி இதுல்ல மார்க் ஷீட் குடுத்தாங்க
அரியர் உங்களுக்கு இருக்கா இல்லையா
எங்களுக்கு இல்ல
அப்ப இருந்துச்சா இல்லையா
இல்ல
இல்லைன் நீ பொய் சொல்ற
இல்ல அரியர்ல்லா கெடையாது
அரியர் இருந்துச்சு நா இப்ப கேக்குற கேள்விக்குலா பதில் சொல்றியா
ம் சொல்லு கேள்வி கேளு நா பதில் சொல்றே
எந்த மிஸ் சப்ஜெக்ட்லலா அரியர் வச்ச
நீ எதுக்கு அதவே கேட்டுட்டு இருக்க நா மேக்ஸ்ல மட்டுந்தானே வச்சே
மேக்ஸ்சு அதுவு லெவன்த் ட்வொல்த்துல மேக்ஸ் குரூப் தா படிச்சோ
தெரி
அப்படியும் போய் ஃபஸ்ட் இயர்லயே அரியர் வச்சிருக்க
ஃபர்ஸ்ட் இதுல அரியர் வச்சு செகண்ட் இயர்லயே எடுத்து கிளியர் பண்ணியாச்சுன்னு சொல்லியாச்சு இப்ப என்ன உனக்கு என்ன பிரச்சன
போ போ அரியர் அரியர் தா
இது இந்த இதுதா கேக்குறேன்னு சொன்னியா
ஆமா
இது உனக்கு தெரியாது நீ மொதல்ல இருந்து கேட்கணு
ஆமா அப்பதானே ஒரு மாரி கி இதா இருக்கு யூ ஆர் இருவது
ம் எதோ ஒரு மாரி டார்க் பண்ணலா அவளைய கேட் கேட்டு கேட் ட்டு ஒரு மாரி சங்கடப்படுத்தலா பண்ணு பண்ணு
அதுக்காக தாபண்ணேன்
ம் அசிங்கப்படுத்திவுட்ல அவமானப்படுத்தலாம் பண்ணு பண்ணு
ஆமா
ம் பண்ணு பண்ணு எவ்வளோ நாளைக்கு பண்ணுவ
ஏ பண்ற வரைக்கு பண்ற நீ கேட்டுக்கோ வச்சத உண்மைய தான பேசுறோம்
சேரி சரி பண்ணிக்கோ நான் எது சொல்ல ஆமான்னு சொல்லியாச்சு அதை நீ எவ்ளவு நாளைக்கு பண்ணிவியோ பண்ணிக்கோ சொல்றே
செரி செரி
ம்
உங்க அம்மா லாம் வேலைக்கு போரது இல்லையா
இப்ப போரது இல்
ஏன்
உடம்பு சரியல்லதனால போறது இல்ல
ஏ என்னாச்சு உங்க அம்மாக்கு
எங்க அம்மாக்கு கொஞ்சம் பிரச்சன உடம்புல பிரச்சன
என்ன பிரச்சன
ம்
என்ன பிரச்சன
சின்ன பிரச்சனதான் சின்ன பிரச்சனதான் கொஞ்சம் குமிஞ்சு நிமிந்து வேல செய்ய முடியாது வெயிட் தூக்ககூடாது அதனால வேலைக்கு போறது
செரி செரி உங் கூட பேச போர் அடிக்குது வைக்கறேன்
ஆ செரி வச்சுரு